ஹலோ கேக்குதா தோழி
லா கேக்குது சொல்லுங்க ஆ தோழி கேக்குது எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க ஆ நா நல்லா இருக்க தோழி சாப்ட்டீங்ளா தோழி
ஆ சாப்ட்ட தோழி என்ன பண்ணி
ம்ம் சமைக்க போறே தோழி
என்ன தோழி
ஹலோ
சாப்பிட்டீங்களா தோழி
ஆஹ் சாப்
கேட்குதா தோழி உங்களுக்கு
ஆஹ் கேக்குது தோழி ஆஹ் சாப்ட்ட நீங்க சாப்ட்டீங்களா
சாப்ட்ட தோழி என்ன பண்ணிட்ருக்கீங்க
நான் மெஹந்தி போட்டுட்டு இருக்க தோழி
மெஹந்தி போட்டுட்டு இருக்கீங்களா ஓ அப்டிங்களா நா சரி ஃப்ரீயா இருப்பீங்கன் பண்ண வேலையா இருக்கீங்களா
இல்ல இல்ல தோழி சும்மாதா ஆஹ் முடிச்சிட்ட தோழி
ஆஹ் என்ன ச சமையல் இன்னைக்கு
இன்னைக்கி சிக்கன் கொழம்பு தோழி
சிக்கன் கொழம்பா ஓ செரி செரி என்ன என்ன இன்னைக்கி சிக்கன் கொழம்பு திடீர்ன்னு ச டே நாலையா
ஸ்பேஷல்
ஓ அப்டியா யார் சமைச்சா சி சிக்கன் கொழம்பு அப்டியா என்னன் அது எப்டி சமைப்பீங்க சிக்கன் கொழம்பு நாங்க ஒரு வேற மாறி சமைப்போம் நீங்க எப்டி சமைப்பீங்க கொஞ்சோ சொல்லுங்க
நாங்களு இப்ப வெங்காயம்லா வெட்டி வச்சுக்கணு மெலிசா பேஸ்ட் பண்ணக்கூடாது வெறு வெட்டி வச்சுக்கணு தக்காளி வெங்காயம் பச்ச மொளகா இதெல்லா ம எண்ண வெச் ட்டு எண்ண போட்டுட்டு மொதல்ல பட் ட்ட லெவங் கோ ஃப்ளவர் மாரி ஒன்னு இது இருக்குல்ல அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அப்புறமா வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிடனு ஒரு பொன்னிறமா ஆவற வரை க்கு வதக்கிட்டு
ஆ
அப்புறமா தக்காளி போடணு அப்புறமா இஞ்சி பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா கரம் மசாலா சிக்கன் மசாலா
ஆஹ்
மஞ்சள் தூளு உப்பு இதல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்ல ஒரு கொதி வந்து பிறகு கொஞ்ச தண்ணி தண்ணி ஊத்தி சிக்கன் ந நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்குள்ள போட்டு கொஞ்ச நேரம் கலறி விட்டுட்டு
ஆஹ்
அது கொஞ்சோ ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் போய்ட்ட பிறகு ம் ஒரு மூணு விசில் நம் போட்டு மூடிடலா
அவ்ளோதானா நீங்க அந்த இந்த காச பசா அதெல்லாம் போட்டு நீங்க ஒரு மசாலா மாரி அரைக்க மாட்
அது வந்து ச் ஆஹ் இதுக்குதான் செய்வாங்க மட்டன்லதான் செய்வாங்க
இது சிக்கனுக்கு சாதாரணமா இப்படிதா உம் ஆமா அது சிக்கன் அது கொஞ்ச மசாலா போட்டாலே நல்லா இருக்கு அது நீங்க இப்ப இந்த சிக்கன் அந்த ஆஹ் இதுல்லாம் பண்ணுவாங்களே அந்த பக்கோடா அதெல்லாம் செய்வீங்களா சிக்கன் பக்கோடா
ஆ செய்வே
ஆ அது எப்டி செய்வீங்க தோழி தெரியுமா உங்களுக் தே எனக்கு அது மாவு எப்டி போடணும்னு அளவெல்லா தெரியாது அத்தா கேக்குறே உங்களுக்கு தெரியுமா
ஆஹ் தெரியு இப்ப நம்ம எவ்ளோ சிக்கன் எடுக்குறோமோ அதுல இருந்து கொஞ்ச அதிகமா ஒரு ஸ்பூன்
கொணுமா கள்ள மாவு வு இல்ல நீங்க அது ஆ தயார் பண்ணுவீங்களா இல்ல கடைகள்ல பேக்கெட் வாங்கீனு வந்து
கடையிலயே வாங்கீட்டு வந்துருவோ
இருந்து நீங்க கள்ளறி விடுவீங்களா சேரி சேரி சேரி நாங்க வந்து வீட்டிலயே தயார் பண்ணுவோல அந்த மாரி தயார் பண்ணி போடுவோ அத் அதா கேட்டேன் தோழி நானு
இல்ல தோழி டைம் இருக்காது பசங்க வேற இருக்காங்கல்ல அதனால தோழி
வாங்கித் வந்து டக்குனு பண்ணுனா அப்ப அதா ஈஸியா இருக்கு ம் வேற என்ன சிக்கன்ல நீங்க வேற வேற என்ன சமைப்பீங்க
ம் இன்னு வந்து கிரீன் கலர் கிரேவி மாரி செய்வாங்க
ஓ அது எப்டி தோழி கிரீன் கலர்லயா நா எப் இப்பதா கேள்வி படுறே அது என்னது சமைப்பீங்க அதுல
கிரீன் கலர்லதா அதுவு ம்ம் இது மாரிதா செய்வாங்க இன்னு மெலிஸா வெட்டிக்கணு தக்காளி எல்லா இதெல்லா போட்டுட்டு ஆ இது இருக்குல்ல தேங்கா அத அரச்சி வச்சுப்பாங்க புதினா ஒர் கை அளவு கொத்தமெல்லி ஒரு கை அளவு முதல்ல வந்து ஹூம் தேங்கா வந்து பேஸ்ட் பண்ணிருவாங்க நல்லா அரைச்சிருவாங்க அரைச்சிட்டு புதினாவு நல்லா அரைச்சிருவாங்க அரைச்சு தனியா எடுத்து வெச்சுப்பாங்க கடய் வெச்சுட்டு கொஞ்ச பட்ட கிராம்பு இதெல்லா போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்ணு வதக்கிட்டு வெங்காயோ எல்லா போட்டு வதக்கிட்டு தக்காளி இதெல்லாப் போட்டு நல்லா வதக்கி வதக்கி அது ஒரு ஒரு இந்த கலராகு பிரவுன் கலர்ல ஆகும் அந்தமாரி ஆயிட்ட பிறக் இது நம்ம தா பண்ணணு அப்புறமா நம்ம அரைச் ச்சு வெச்சோ இல்லையா தேங்கா பேஸ்ட்டு புதினா பேஸ்ட்டு நல்லா போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணு அப்பறமா அது ஒன்னு டாட்ஸ்மாரி ஒரு பபுள்ஸ்மாரி வரு ஸ்மெல் வருல்ல அப்புறமா என்னா பண்ணணும்னா சிக்கன் நல்லா கழிவிட்டு அதுக்கூடயோ மசாலா இதெல்லா சேத்து நம்ம போட்டு நல்லா கலறிவிட்டு ஒரு மூண் விசில் தட் வந்துட்டு பிறகு எறக்கிற்னு எறக்கிட் ட்டு அப்புறமா அது பாக்கணு நல்லா இதா ஆயிருக் கான
அத வெந்து போயிருக்கா
ஆஹ் தண்ணியா இருந்துச்சுன்னா மறுபடியு அ அடுப்புல வெச்சு லோ பிளேம்ல இது பண் பண்ணிட்டே இருக்கும் காட்டிட்டே இருந்தீங்ன்னா அது வந்து கொஞ்சோ சாப்ற மாரி
அதாது திக்கா க்ரேவி மாரி வ
க்ரேவி மாரி இருக்கு
அந்த க்ரீனா எப்டி மாறுது அது கூட என்ன போ பண் போட்டீங்க புதினா போடுறதுனால அந்த க்ரீனிஷா வருது ஓ அப்படேஸ்ட் சூப் ப்ராரும்
சூப்பரா இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்டுவாங்க அது எதுவுமே ஆகவும் ஆகாது ஃபுட்பாய்சனெலா ஆகவே ஆகாது நல்லாருக்கும்
ஒருநாள் நா ட்ரை பண்ணி பாக்குறே தோழி ஓகேங்களா
ஓகே தோழி
ஆஹ் உங்கள அ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்டாச்சா
ஆஹ் சாப்ட்டேன் தோழி ஆஹ் முடிஞ்சித்து தோழி நீங்க சாப்பிட்டீங்களா
ஆஹ் சாப் ப்டன் தோழி அதனால தா முடிச்சுட்டு இப்ப ஃப்ரீயா இருக் என் இங்கியா தோழி
ஆஹ்
அ இங்க வந்து நாங்க மட்டன் எடு தோம் மட்டன் சமைச்சோம்
ஆஹ் மட்டன் ச எப்படி சமைக் கிறது
மட்டனா தோழி அத் இதே மாரிதா தோழி வெங் சிருவா கொஞ்ச தக்காளி அதெல்லா அரிஞ்சு வச்சிட்டு இஞ்சி பூண்டு அதுக்கூ ப்ரோம் ஒரு வங்காயம் சேப்போம் அது கூட ஒரு சோம்புல அத சேத்து கொஞ்ச அரைச்சி திரும அத போட்டுட்டு நெக்ஸ்ட் அந்த கசகசா அந்த கல்ல அதெல்லா போட்டு அரைச்சு அது மசாலாவா எடுத்து வச்சிப்போம் இப்ப ஃபர்ஸ்ட்டு வெங்காயம் அந்த பட்ட லவங்க வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு இந்த இஞ்சி பூண்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு நாங் புதினா கொத்தமல்லி அப்டியே போட்டுருவோம் அது அரைக்கலாம் மாட்டோம் அதப் அப்டியே போட்டு நல்லா வதக்கிட்டு ஆஹ் அப்றமா ஓ மட்டன் எடுத்து அதுல போட்டுட்டு கொஞ்சோம் கரம் மஷ் லா அப்றம் இந்த அரைச்சு வச்சு சொல்ல அந்த காசு காசா கல்ல அதெலாம் போட்டு அதெல்லாம் போட்டு நல்லா கலறிட்டு கடசியா கொஞ்ச தண்ணி ஊத் தி ஒரு எட்டு பத்து விசில் வப்போம். அப்பதா இந்த கறி வந்து மட்டனாருக் தன்னால வேவுல
ஆமா ஆம்
தா நாங்க அப்டி பண்ணுவோம் தோழி, அத முடுச்ச தோழி நாங்க பூரி செஞ்சோம் ஆமா. மட்டன்தா எனக்கு புடிக்கும் தோழி, ஆனா சிக்கன் புடிக்கும் சிக்கன் ஓரளவுக்கு தா சிக் கன் பக்கோடா அதெல்லாம் ரொம்ப புடிக்கும், மட்டன் வந்து ரொம்ப புடிக்கும். மட்டன்லா அந்த ஈரலு அப்பறம் அந்த மண்ணீரல் அதெல்லாம் சாப்டுவோம். கோ அந்த போட்டி சொல்வாங்கள்ள அத சாப்டுவோம். அஹ் மட்டன் ல எல்லாமே சாப்டுவோம். நீங்க தோழி மட்டன் உங்ளுக்கு புடிக்குமா?
ஆஹான் தோழி எனக்கு மட்டனே புடிக்காது தோழி நா மட்டனும் சாப்ட மாட்டே இல்லத்தோழி சிக்கன் மட்டுந்தா
ஓ சிக்கன் மட்டுந்தானா? ஆஹ் ஏ மட்டன் பாத்தா உங்ளுக்கு அது, ஏன் என்ன ஆவுது அது பாத்தா உங்ளுக்கு? நல்லாதா இருக்கும் தோழி சாப்டு பாருங்களேன்
ஆஹா இல்ல தோழி ஒரு சின்ன வயசுல ஒரு ஃபங்ஷன் நடந்துச்சு, அதுக்கு போயிருந்தோம். அப்ப சின்ன வயசா இருந்துச்சு, அப்போ போயிட்டு இருந்தோம். ஆடு வீட்ல வளத்துட்டு இருந்தாங்க க அப்ப வந்து அத்த கு வந்து சீமந்தோ அந்த ஆ ஆடு வந்து எதோ முழுங்கிட்டு இருந்துச்சு
ஓ அது அது வந்து கட் பண்ணிட்டீங்களா
ஆஹ் அது வந்து என்ன பண்ணாங்க கட் உம் ஹலோ
சொல்லுங்க தோழி சொல்லுங்க கேக்குதுங்ளா
ஹலோ
ஆஹ் கேக்குதா தோழி உங்களுக்கு ஹலோ கேக்குதா தோ? ஆஹ் கேக்குது தோழி, உங்களுக்கு கேக்குதா?
கேக்குது தோழி
அ என்னபா என்ன பண்ணீங்க அந்த ஆடு
அந்த அந்த ஆடு வந்து ஏதோ முழுங்கிட்டு இருக்கு அப்புறமா அதுக்கு வந்து நம் உம் டாக்டர்லா கூப்டிட்டு வந்து பாத்தோ அது முடியாதுன்னு சொல்லிட் டாங்க
ஆஹ்
அதனால என்ன பண்ணாங்க அந்த ஆட வெட்டிட்டாங்க அத நாங்க பாத்துட்டொமா அப்பத்துல இருந்து அது சாப்பிடன்னுனாலே ஒரு எப்டியோ இருக்கு
ஓ சேரி சேரி புரியுது தோழி அது மாரி நம்ம வளத்த ஆட்ட இந்த மாரி பண்றது நம்முளுக் இதுவா இருக்கு சரி ஃபீல் பண்ணாதீங்க தோழி ஆ தோழி தோழி இங்க யாரோ என்ன கூப் ப்படறாங்க நா ஒரு நிமிஷ அப்பற கூப் பவா ஆஹ் ஓகே தோழி உம்